ஹலோ கேக்குதா ஆ கேக்குதா ம்
என்னா இவளோ ரிங்கு போய்ட்டுக்கப்றோ எடுக்குற ஆ
எனக்கு ஜாய்னிங் கால்னு வந்துனே இருக்கு அதா சுத்தினே அப்டே கனெக்ட் ஆயிர்து அதா
உனக்கு ஆப்க்கு வந்தோன்னே அப்டேட் எதுனா கேட்டுச்சா
ஆமா கேட்டுச்சி பண்ணுமா அத எது
பண்ட்ட தான
இல்ல இல்ல
பண்லயா உன்னு
ஆ பண்ல மறந்துட்டே
சேர் அப்றனாலு பண்டு
ம் சேர் ம் இன்னு இன்ன சாப்ட்ட என்ன சாப்ட்ட
அ ஆ இன்னு சாப்பட்ல இனிமேல்தா சாப்பட்ணு இன்னா செஞ்சுக்கிறாங்கனு தெர்ல காரக்கொழம் நம்பள்து தோச செய்வாங்க என்க் தெரிஞ்சி தோச சுட்டு தருவாங்கோ
காரக்கொழம்பு தோசயா
ம் ம்
ம் ம் எங்க வீட்ல இன்னிக் சமைக்கில வெளியப் போய் ஹாஸ்பிட்லு போய்ட் வந்தாங்க எங்கம்மா வரம்போது பிரியாணி வாங்கினு வந்தாங்க
வாங்கினு வந்ட்டாங்களா
பிரியாணி வாங்கின் வந்தாங்க மத்யானமா சம்ச்சு அதா சாப்ட்ட
நைட்டா
நைட்டு சாப்ட மாட்ட
நைட்டு சாப்ட மாட்டியா
ம் ம்
ஏயா
பசிக்காது மத்தியானோ வந்து சாப்ட்ருவோல வீட்டுக்கு வந்து அதனால நைட்டு சாப்ட மாட்ட
மதியானோ மதியானத்துக்கு சாப்புட்றா மதியானோனா காலை
மதியானோ மத்தியானோ சாப்டா ஓகே அ மூணு மணி நாலு மணி சாப்டா அதே வயிறு ஃபுல்லா இருக்கோ எட்டு மணி வரைக்கோ அப்றோ எதாது டீ குடிப்பே இல்லன்னா எதாது தண்ணி கிண்ணி குச்சிட்டு ஸ்நாக்ஸ் எதா இச்சினா சாப்ட்டு பாத்ருவே
இன்னா ஓட்டல் பிரியாணியா
ஆமா
நல்லாந்துதா
நல்லா இருந்தது
அ
ம்
எப்டி உங்க வீட்ல சாப்புட்ற மாரி இருந்துதா
வீட்ல செய்ற மாரில்லா இருக்காது ஹோட்டல் பிரியாணி எப்டி இருக்கோ
உனக்கு எப்டி ஓட்டல்ல கீது புடிக்குமா இல்ல வீட்ல செய்றது புடிக்குமா
வீட்ல செய்றதா புடிக்கோ
வீட்ல செய்தா புடிக்குமா வீட்லயா செய்தா நல்லா செந்த அதா ஒரு நாளு கேட்டு சொல்றான்ற எப்டி செய்யறாங்கன்னு
ஃபோன் தர்ட்டா பேசுறியா
அ நா எப்பனா போட்டு தர எங்க அம்மா கிட்ட இப்ப வேணா எப்பனா எங்க அம்மாகிட்ட போட்டு தர
நா எங்க அம்மா போ போட்டு தரே பேசட்டு உங்க அம்மாவு எங்க அம்மாவு
ஒரே நிம்ஷோ இரு தோ வர சொல்லு
இன்னாது கூப்புட்றாங்ளா உன்ன
துணி தோயிக்கணுல
ஆ இல்லே இப்ப கால் பண்ணல ஃபர்ஸ்ட்டு எடுக்கல்ல நானு
அ
ஹலோ அ அடிக்கியாச்சா ஸ்மீட்டாயிச்சா இல்ல கேன்சல் ஆயிச்சா
அதா ஒன்னு ஏறிட்டுருச்சா அது சும்மாதானே அது அது அப்பப்ப ஏறிடோ
எத்தன ஏறியிருக்கோ அது
எனக்கு ஏறிச்சி ஒரு பத் பதினெட்டு ஏறிச்சி
ஐ உண்மையா வா
அக் ஆ பதினெட்ல ஒரு நாலோ மூனோ அதா ஏ உன்ன உன்ன அது செ சும்மா ஏறந்து பண்ண பதிமூணு பேசியிருப்பே பதிமூணு கால்
அதுக்குள்ள பதிமூணு போயிட்டியாடா நானே இன்னோ ஏழுல தா டா இருக்க
ம் நீ எங்க ஒரே ஆள் ஒரே ஆள் கிட்டதா பேசற
நா யார்கிட்டயு பேசத்தில்ல டைம்மே இல்ல உன்கிட்ட பணோ வீட்டுக்கோ வேனோ பேசறதுக்கோ வேணு பணோ ம்
அதிசியம் பேச மாட்டாங்கராரு காலேஜ்ல இருக்கு போது வேனா
நாளைகி வேணா காலேஜ்ல வந்து அதிசய இது சூசைக்கி இல்லன்னா விஜய்க்கி பண்ணணு
சூசை சூசை பேஸ்வா நெனைக்கிறியா
காலேஜ்ல பேசுவா
காலேஜ்ல பேசுவானா நீ வேணா சீக்கிரமா வந்துருங்க காலேஜுக்கு சீக்கிரமா வன்ந்ட்டு பேசினிருங்க
ஆ அதெல்லா பிரச்னல்ல பஸ்ல கூட நா உக்காந் பேஸ்னே வருவோ
ஆ பஸ்லலெல்லா
பணம் பஸ் அழகா பேசலா அழகா பேசுவோ அதன ம் பண்ணி பாக்கல பண்ணனு எங்க அவ டி நகர் போயிறன் பேய்றா
ம் செரி ஆவ மட்டு எப்டி இன்னிக்கி சீக்கிரமா வன்ட்டா தனியா வந்தா சீக்கிரமா வந்தர்
அது ஆ அப்டில்ல இன்னிக்கி அதா சொன்னல்ல ஹாஸ்பிட்ல்க்கு போறங்கன்ட்டு அம்மா அப்பா
ம் ம்
அதனால வந்து ஒரு ஏழு மணிக்கு லா எட்த்துட்டு வந்து பஸ்டாண்டுல உட்டாங்க இந்த பையனு டி நகர் போனுன்ட்டு ஒரு ஏழு இருவதுக்ல்லா வன்ட்டா பஸ் ஏறிட்டோ ஏறிட்டு சமோ படோ டி நகர் போறன் போயிட்டா போய் நின்னோனே பஸ் எடுத்து எடு எடுத்துட்டாய்ங்க பஸு எப்போமே நிப்பாய்ங்க ஆல்ட்டு போடுவாய்ங்க நீ போவு போதே எடுத்து ரன்னிங்லே இருந்தாய்ங்க ஆ அதா அப்டியே எட்த்துட்டே ஏத்திட்டே
அவ இருந்துகுறா விஜய் விஜய் அதிசய கூடதா இருந்துக்குறா ஒம்போது மணி
ம் அவ அட்த்த பஸ்ல வந்திருப்பாய்ங்க இன்னு ரெண்டு பஸ் இருந்துச்சி நா நா போ வர போது ரெண்டு பஸ் இருந்துச்சி
அதெல்லா போய்ட்டு இருக்கு அதுக்கு அப்புற தா வந்தா போல அதிசய ஏறி சூச போய்ட்டுக்கறா விஜய் இப்ப ஏதோ வாமிட்டு வர மேரி இருக்கு சொல்ட்டு போய்ட்டா இருக்கு
ம் இந்த பய மட்டு ஏ வந்தா சும்மா வரமாட்டா
யார
அதிசியமா ஆ அதா அதிசியமா இருக்கு ஆ அதா தனியால கூட வன்ட்டுக்கிறானே அவுங்க அண்ண ஆ ஆ அவுங்க அண்ணனு ஆ அவுங்க அண்ணனே அவுங்க அண்ண கூட வரலடா இன்னிக்கி தனியா தா நடந்து வந்துக்குறா
பரவாலையே
தனியா நடந்து வரலா தனியா பாதி தூர வந்து அப்புறோ நம்ம கிளாஸ் பசங்க கூட்லா ஒண்ணு சேந்து கும்பலா வந்துக்குறா அவ எப்பியு வந்து வர வேண்டியது கிளாஸுக்கு
இல்ல நா அவ வரம் போது தா தனியா தாண்டா வாரா போ போது தா அவ அண்ணக் கூட போய்றா வரம்போதா மோஸ்ட் இல்ல மோஸ்ட் வரம்போது ஒ கே அவ அண்ண இருந்தானா மோஸ்ட்லியா அவ வரம்போ கால்ல வரும்போது வந்து தனியாதா வரா போ போத்தா வீட்டுக்கு போ போத்தா கொஞ்சோ ஆவ நேரா நின்ட்டு
ஓ
ம்
அனிமே நீ ஏதோ ஏத்தின்ல்லா போன ஏதோ அனிமிலா ஆ பாத்துட்டியா
இது இது எத்தன சூப்பர் மேரியோ இருக்குல சூப்பர் ஆரியப்பவ உனக்கு தெரியாதா நாளைக்கு அது மேப்
புரில
நீலா கேமா நீலா ஒரு கேமாறடா ஃபர்ஸ்ட் பழைய டிவில்லா விளாடுவோமே ஒருத்தவ குதுச்சி குதுச்சி போவா மஸ்ட் பர்பெசாவா அ ஒருதுலா போவு குச்சி குச்சி ஆ அதுதா அதுதா மேரியோ அது சூப்பர் மேரி அ அது வந்து பட ஒண்ணு இருந்தாங்க
அது வந்து அது இல்ல லெப த லெப் த வேர்ல்டுன்னு இருக்கும் அதான்டா லெப் த வேர்ல்டு்
ம்
அந்த கேம் பேரு லெஸ் தா வேர்ல்டு தான
ஆ சூப்பர் மேரியோ
சூப்பர் மேரியோவா
ஆமா அந்த பட ஒண்ணு வந்து இப்போ புதுசா சரி அந்த படம் ஏத்தினு வந்த பார்க்கலன்னு
அதா அந்த கேம்ல கூட எதாவுது ஏதோ கொட்டை மாரி இருக்கு அதெல்லா துக்கி போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான
ஆஹ்ஹ் அ அதுல்லா இல்ல அது இது டா சூப்பர் மேரியோ டா அங்கங்க லக்கி பாக்ஸ்குள்ள இது ஒரு டப்பா மாரி ஆச்சிரிய குறி இருக்கும் குச்சா வந்து மு பாயிண்ட் ஏறு திரும்ப குச்சனா அதுள்ள மஷ்ரூம் வரு அப்டியே மஷ்ரூம் நம்ம கிட்ட வந்துரும் மஷ்ரூம் நம்ப புடிச்சோம்ன்னா நம்ப பெருசா ஆயிடுவோ திரும்ப ஏதாவது அந்த ஒரு இ மஷ்ரூம் மாரி இருக்கும் இன்னொன்னு இது டப்பா ஷேப் ல இருக்கும் அது வந்து நவுந்துண்ணே இருக்கும் அதுகிட்ட போயிட்டனா நமக்கு டேமேஜ் வந்து நம்ம வந்து சின்னதாயிருவோ திரும்பவு திரும்ப கொஞ்ச தூரத்துல போக திரும்ப மஸ்ரூம்தாவது கிச்சதுன்னா பெருசாவு அதுக்கப்பற ஓடி போய் படிக்கட்டுல ஏறி கொடி பூச்சின்னு எத்துனு கீழ வருவோ
ஆ ஆ
அந்த கேமு என்னா அப்பறமா போட்டுப்பாரு கூகுள் குள்ளமா இருப்பானே அவந்தா ஆ அவந்தா அது க அது ஒரு அது ஒரு கதை அது என்னன்னா நார்மல் உலகத்துல இருந்து இவ வந்து ராஜா ராணி காலத்துல வந்துருவா அங்க இருக்க வந்து ஒரு தட் தட்டுல் மாரி ஆமமாரி ஒருத்தருப்பா அவ வந்து அங்கருக்க ஒரு இளவரசிய வந்து கடத்திட்டு போடுவா கல்யண பண்றதுக்கு
ஆமா
இவ வந்து என்ன பண்ணுவா சூப்பர் மரியோ இவுங்களுக்கு ஹெப் பண்றதுகாக அந்த இளவரசிய காப்பாத்தப்போவா அந்த கதை நீ விளையாட்டே இருந்தனா லெவல் செவன்ல தோ வரும் அ வில்லனோட கோட்டைக்கு போய் அவன அடி அடிச்சு அப்பற ராணி ராணிய காப்பாத்துற மாரி வரு
ம்ம்
ம்ம் இதா கத
நா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நா ஸ்மார்ட் போன் ல எத்துனதே அந்த கேம் தான்டா
ஸ்மார்ட் போன்லா அந்த கேம் வராதுடா பழைய பழைய இந்த கேம் கேசட்லா இருக்கு பாத்தியா
ஆ டேய் போன் போன்லயே விளையாட்லா டா அந்த மேரி கேமு
போன்லலா நா விளையாடிண்ணது இல்ல
அ ஃபோன்ல அந்த மேரி கேமு நீ பாத்ததே கெடையாது நீயே
நீ என்ன கேம் சொல்ற எனக் புரில நாளைகு வேணா காட்றே வந்து
நா எந்த கேம் சொன்னே புரிலடே அதே மேரிதா சப்பையாருப்பானா குள்ளமா
கா இது வந்து எப்டினா ஃப்ரீஃபையர் மார்லா கெடையாது வெறு எப்டி சொல்றது என்ன மாத்தெமா இந்த கேமு அ அந்த டெவில் பாத்திருக்கல டெவில் டெவில் நீ விளாடுவியே
டெவி ஆ ஆ ஆ
ஆ அந்த மார்ருக்கு இது
அத்தா நானு சொல்றே அதே மேர்தா நானு சொல்றே அதேதா படிக்க படிகட் படிகட்டாருக்கு
ஆ ஆ
ஆ அத அப்டியே குச்சுனு குச்சுனு போற மார்ருக்கு எதுருக எந்தா கரப்பா மூச்சி பறவே அதெலா வரு
கரப்பா பூச்சி பறவலா வராது
அத்தான அந்த மாரி கேம்தானா அது ஃபோன்லியே இருகேடா
அப்ப நீ சொல்றது வேற
நெறைய இருக்கு அந்த மாரிப்
கேமு கரப்பா பூ நெறைய இருக்கு ஆனா இது வந்து கிளாசிக்கு பழையம்மு ஆனா ஒரிஜினல் கேமு இந்த கான்ட்ரா கான்
அ ஆ பி சி ரிமோட்டதா விளாட் முடியு ஆ
ஃபஸ்ட்டுலா
ஆ
தா குடுப்பாய்ங்க நம்ளுக்கு கைல வெச்சு வேற மாரி கேம்பு இது மாரி குட்டி கிரீன் வெக்கி நம் விளாடுவ்மே
ஆ
எப்டி சொல்றது ஓ கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோன்லா கெடையாதுல கேம் கேம் விளாறதுகுனு ஒரு இது இருகு ஒரு டிவைஸு
கேம் விளாறதுகுனா அதா
ஃபஸ்ட்லா டி வில கனெக்ட் பண்ணி டு சி டி போட்டு விளாடுவோ இல்லனா இந்த நீட்டா ரேம் ஸ்டிக்கு மாரி ஒன்னு இருகுமே எச்சி வெச்சு நல்லாக் கிளீன் பண்ணி சொருவி விளாடுவோமே கண்ட்ரோல்வே ரெண்டு
ஆ
நா நீ வேணா அப்பறமா அது இந்த கா ஃபோன் வெச்ட்டு அப்பறோ சூப்பர் மேரியோனு போட்டு பாரு ஒனக்கேத் தெரியு ஹலோ ஆ சே அப்றோ ஃபோன் அடிகிட்டா ஆ